ஹலோ கொண் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா தோழி
ஆமா தோழி சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழி என்ன சாப்ட்டீங்க தோழி
சோறூ மீன் கொழம்புங் தோழி
ஓ சேரி தோழி சேரி தோழி
ஆமா தோழி சேரி அப்றோ தோழி என்ன பண்றீங்க
நா இருக்க தோழி என்ன பண்றது நாளைக்கு காலேஜ் வேற போணுமா தோழி கொஞ்சோ கடுப்பாருக்கு
ஆமா தோழி காலைல்லே முழிக்கனு தோழி இன்னைக்கு மல்லாக்கா உறங்கியாச்சு நீ நாளைக்கு காலைல முழுச்சுக்கோனு
தெரியல தோழி இப்புடி சொடக்கு போடுறதுக்குள்ளாடி இன்னிக்கி ஒரு நாளு போயிட்டு தோழி
ஆமா தோழி வர வர இந்த ஸ்பீடா போயிட்டே இருக்கு தோழி வயசு ஆயிட்டே போது
வயசு ஆவுது தோழி ஆமா தோழி என்ன சொல்றதுக்கு வயசு ஆயிட்டே இருக்கு வர வர அம்பது வயசுல வர வேண்டிய நோய் எல்லா நமக்கு இப்பவே வருது தோழி கால் வலி முது வலி
கொஞ்ச கொஞ்ச நல நடந்தாலே கால்வலிக்கலா ஆரம்பிக்குது யாராவுது சேர் தரமாட்டாங்கலா உக்கார அவா அப்பிடினு இருக்கு தோழி
ஆமா தோழி எனக்கு இப்ப குறுக்கு ரோ குறுக்கு ஓரே ரொம்ப வலியா இருக்கு தோழி என்ன பண்றதுன் தெரியிர பியார்யு உக்காந்துருக்கே தோழி
எட்டு புள்ளி நானு இப்ப போட்னு பசங்களோட கொஞ்ச விளாண்ட்டு இருக்க தோழி இனி அப்றோ கொஞ்ச நேரோகழிச்சு மல்லாக்கா அப்டே படுத்துஎந்து பாட்டு கேக்க ஆரம்பிச்சிருவ தோழி
க்கு வலிக்கி கால் வலிக்கின் சொன்னா ஃபோனே நோண்டிட்டு இருந்தா அப்டிதா இருக்குன் சொல்றாங்க தோழி கால் வலிக்கு ஃபோனுக்கு என்ன தோழி சம்பந்தோ இருக்கு
எல்லாரு வீட்லயு அப்டிதா தோழி இங்கே கண்ண கசக்கிட்டு இருந்தாலே ஒரே ஃபோனு பாக் கறனால தா உ கண்ணு பார்வ போது அப்டின் சொல்றாங்க தோழி
ஆமா தோழி என்ன சொல்ற கண்ணு வலிக்குன் சொல்லிட்டா போது தோழி ஏ அவுங்க உனக் தலைவலிக்குன் சொல்ட்டா போது தோழி தலவலி தா மெயினா சொல்லுவே நா தலைவலிக்குன் சொன்னா போது ஃபோனே பாத்தட்டுந்தா உனக்கு எப்டி தலவலி தீரு அப்டினு சொல்லி கேப்பாங்க தோழி
இங்கியு அப்பிடிதா தோழி ஃபோன பாத்தா தலவலிக்கு கால் வலினா ஃபோனு கைவலினா ஃபோனு எல்லாமே ஃபோனு ஃபோனுனா
தோழி காரணோ எதுனாலு ஃபோன் தா காரண
அந்த ஃபோனு என்ன தோழி பாவோ பண்ணுச்சி
அப்டி இந்த மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க எது பண்ணாலு ஃபோன் தா காரணோ அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி
ஆமா தோழி பாவோ தோழி அந்த ஃபோனு நம்மகிட்ட மாட்டிக்கிட்டு முளிக்கி
ஆமா தோழி நம்ம நம்மளு ஃபோணு தா நம்ம பேரன்ஸ் கிட்ட மாட்டினு முழிக்கோ தோழி
ஆமா தோழி அதுவு கரெக்ட்டு தா தோழி ஒரு துளி வாழ் வாழ்க்கையில எப்படி முன்னேற்லானு இருக்கீங்க
முன்னேறணு தோழி மொத இந்த டிகிரிய முடிக்கனுன்றிக்கே தோழி மூணு வருஷத்த முடிக்கணு மொதல்ல
ஆமா தோழி இன்னு செகண்டியர் வந்து எப்பிடியு ஸ்பீடா பேயிறு தோழி இன்னு ஒரு வருஷந்தா அப்டியே மனசதேத்தி மனச சே மனசதேத்தி வாழ வேண்டிய தா தோழி
ஆனா என்ன கடைசி இயர்ல கடைசி செம்மு போம்போது கொஞ்ச கஷ்டமா இருக்கு எல்லாரு பிரிஞ்சி போறோமே அப்பிடினு அப்பதா நம்ம ஃபீல் பண்ணுவோ ஐயோ கஷ்டமா இருக்கு அப்பிடின் அதுவர எப்படா முடியுன் காத்திருக்கோ நம்மோ
ஆமா தோழி எப்ப முடியுன் காத்துருப்போ அப்புறோ போம்போது மட்டு லைட்டா ஃபீலிங்கா இருக்கு தோழி
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா
என்ன இருந்தாலு மொத வேல இந்த காலேஜ விட்டு வெளிய போறது
கண்டிப்பா தோழி எல்லாருமே டிகிரி வாங்குறதா பெரிய விஷ்யோன் சொல்லுவாங்க நம்மக்கு காலேஜ் போறதே ஒரு பெரிய விஷ்யோ தா தோழி
ஆமா தோழி என்ன தோழி பண்ண வர வர காலேஜ் போறதுக்கே ஒரு செம்முக்கு பதினஞ்சி லீவு் தா எடுக்குணுனு ரூல்ஸ் போட்றுக்கா தோழி யாரு தோழி
அப்பிடியா அப்பிடியா தோழி எங்குளுக்கு ஒரு சம்மு இருவத்தி ரெண்டு லீவு கிட்ட எடுக்கலாமே தோழி
தோழி எங்களுக்குலா பதினஞ்சி தா தோழி
நம்மள அப்டி ஏமாத்துறாங்க தோழி வேற ஒண்ணு கெடையா தோழி
இன்னொரு லீவு எடுத்தவுட்னே சொல்றாங்க உங்க அட்டண்னஸ் கம்மியாயிட்டு இதுக்கப்புறோ லீவ் எடுத்தீங்கனா கஷ்டொ அப்டின் சொல்றாங்க தோழி
நம்ம வந்து அப்டி நம்மள ஏமாத்திருக்காங்க தோழி செகண்ட் இயர்ல இப்ப வந்து இப்ப தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்க ஒரு புள்ள வந்து செகண்ட் இயர்ல படிச்சிருந் தோழி அந்த புள்ள வந்து லீவு நுப்பது லீவு கிட்டெல்லா எடுத்திருக்கு தோழி முப்பது லீவுன் சொல்ல முடியா ஒரு இருவத்தேழு இருவத்தெட் டு லீவ்லா எடுத்திருக்கு தோழி அந்த பொண்ணுக்கே அட்டெனென்ஸ்ல எந்த ப்ராப்ளம் வர்ல தோழி
ம் அப்ப இங்கதா பூச்சாண்டி பயொ காட்றாங்க
நம்மகிட்ட எல்லா சொல்லி ஏமாத்றாங்க தோழி நீங்க அப்பதா கரெக்டா வருவீங்க அப்டின் சொல்லிட்டு
ஆமா தோழி நாங்க அதுக்குனே எத்தன் நாள் லீவ் எடுக்கனு பாத்து பாத்து எடுக்க வேண்டியதா இருக்கு தோழி கரெக்டா பதினாலு நாள் முடியுதான் அப்டின்னு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இந்த ஃபர்ஸ்ட் செம் தா தோழி வந்து இழுத்து இழுத்து போகு ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுவு கெடயாது ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ருக்கு ஓணம்மா ஓணம் இருக் கு அப்புறொ அது மட்டுதா தோழி இருக்கு ஓணம் தா இருக்கு
ஆமா தோழி அதுக் எத்தன பேருன் சொல்லு அது அது செம்மு முடிஞ்ச பிறகு வரு தோழி அப்புறோ பொங்கல் வரு அப்டியே செகண்ட் செம் ஸ்பீடா பேய்ரு தோழி
செகன்ட் செம் ஸ்பீடா ஸ்பீடா போயிருந் தோழி ஏன்னா கல்சூரல்ஸ் வந்துருல தோழி அனால செகண்ட் செம் ம வந்து கொஞ்சொ ஃபாஸ்ட் ஆயிரு
ஆமா தோழி ஃபர்ஸ்ட் செம் தா தோழி நெறைய டைம் இருக்கு
ஃபர்ஸ்ட் செம்ல தா தோழி இப்பவே எங்களுக்கு இன்டர்னலுக்கு போஷன் தந்துட்டாங்க படிங்க அப்டின் சொல்லிட்டு
இங்க இன்டர்னல்க்கு போஷன் இன்னு தர்ல தோழி அட் இது அசைமெண்டுக்கு தா இப்போ ஃபிசிக்ஸ்ல இருந்து தந்துருக்காங்க தோழி
ஒரே ஒரு மேம் மட்டுதா லா மேம் அவங்க அவங்க போன செம்முக்கு வந்து கொஞ்சோ மார்க்கெலா எப்டின்னா டக்கு டக்கு கரெக்ஷன் பண்ணி கொஞ்சொ மார்க்லா கொஞ்ச கூட்டி போட்ருந்தாங்க டிபார்ட்மெண்ட்ல யாராது சொல்லி குடுத்தான் தெர்ல டிபார்ட்மெண்ட்ல போயி அ டிபார்ட்மெண்ட்ல அவங்கள திட்டிருக்காங்க இப்டில்லா பிள்ளைகளுக்கு மார்க் போட்டு குடுக்க போட்டு குடுக்க கூடாது இருவதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து வெறு பதிமூணு பதினாலு அந்த மாரிதா இருக்கணு அதுக்கு மேல நீங்க இப்பில்லா போட்டு குடுக்க கூடாது அப்டின்ல்லா சொல்லிருக்காங்க அதனாலே இந்த வாட்டி அவ போஷனையு தந்துட்டு நீங்க வந்து கரெக்டா எழு துனாதா நா மார்க் போடுவே இல்லைன்னா அவங்களுக்கு போடவே மாட்டே அப்டி சொல்ட்டு அவ ஸ்டிரிக்டா நிக்கா தோழி
இல்ல தோழி அப்போ கிளாஸ்ல இருந்து எதாது பிள்ளைல யாராவது சொல்லி இருக்கு தோழி
ஆமா தோழி கிளாஸ் பிள்ளைலே செரி கெடையாது தோழி எல்லா ஒரு சோம்பேறி பிள்ளைகளு
ஆமா தோழி கிளாஸ்ல பிள்ளைல தவிர்த்து வேற மேமுக்கு எப்டி தோழி மார் கு கூட்டி போடுறதெல்லா தெரியு கிளாஸ்ல உள்ள பிள்ளைகளுக்கு தானே தோழி தெரியுங்கோ மார்க் கூட்டி போட்றாங்கனு
கண்டிப்பா தோழி க்கு
எதாது வெ எங்க கிளாஸ்ல இருக்கற மாரி வெச வண்டுங்கள் உங்க கிளாஸ்ல இருந்து சொல்லிருக்கோ தோழி
கண்டிப்பா தோழி அதுவு இல்லாம ஒரு போன செம்முக்கு ஒரு மேம் வந்தாங்க தோழி அந்த மேம் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தா தருவாங்க செம்மே நீங்க இது இன்டர்னலுக்கு எழுதுறீங்கன்னா மூனு மூனு கொஸ்டின் தந்து ரெண்டு கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க அப் அப்டிதா தோழி இருந்தது அந்த பிள்ளைல வந்து இப்டி இருக்கு நீங்க இம்பார்டன்ட் கொஸ்டின் சொன்னீங்க ல அதெல்லா வரல அவங்க வந்து மேம் வந்து இம்பார்டனா அது சொல்லல ஏ இன்டர்னலுக்கு இந்த கொஸ்டின்ஸ எழுதுங்க அப்டின் சொல்லிட்டு ஒரு யூனிட்ல இருந்து தந்தாங்க அந்த பிள்ளைல அதெல்லா இம்பார்ட்டன் நெனைச்சு படிச்சிருக்கு போல அப்புறமா இந்த ச ரிசல்ட் வந்த பிறகு மேம்கிட்ட போய் சொல்லுதுங்க நீங்க வந்து இப்டி இம்பார்டன் கொஸ்டின் சொல்லி தானே தந்தீங்க ஆனா அது வரவே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு மேம் அந்தளவு சொல்றாங்க நா எப்போ உங்கள்ட்ட இம்பார்டன்னு சொன்னே அது வந்து இதுதா போஷன்ஸ் தா நா வந்து இதுக்குதா சொன்னே அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி ட்டு அவ என்ன சொல்லிட்டா ஒரு யூனிட் ஃபுல்லா தா இனி உங்களுக்கு நா எக்ஸாம் போடுவே நீங்க இப்டி சொல்றீங்கல்ல அப்டின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் தா ஒரு இன்டர்னலுக்கு போடுவே சொல்லிட்டா தோழி நல்ல மன கஷ்டமா இருக்கு தோழி என்ன சொல்றதுன்னே தெரில
கிளாஸ்ல பாதி இப்டிதா தோழி வெசவண்டுகள் இருக்கு
ஆமா தோழி கண்டிப்பா நல்ல கஷ்டமா இருக்கு தோழி எல்லாருமே எப்டி சொல்லதுக்கு நெறத்துக்கு நெறோ மாறிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல தோழி
ஆமா தோழி பச்சோந்தி
அப்டிதா தோழி இப்ப எல்லாருமே
எங்க கிளாஸ்லயு அப்டிதா தோழி நா அன்னிக்கு ஃப்ரெஷ்ஷா இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகளுக்கு தொடங்குதா தோழி அப்ப வந்து போர்ட்ல வந்து நேத்து வந்து எங்கம்மா எங்க கிளாஸ்லதா போர்ட்ல வந்து எழுதி போட சொல்லாங்க தோழி ஒரு ஹெட்டிங்கு அப்போ வந்து எப்போ சொன்னாங்க மதியோ வந்து சாப்ட்டுட்டு ஒன்னே முக்கால்க்குள்ள முடி முடிக்கணுமா முடிச்சுட்டு கிளாஸ் வர சொல்லிருக்காங்க தோழி நாங்க என்ன பண்ணோ எங்குளுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் அடுத்த பீரீயட் நாங்க என்ன பண்ணோ அந்த ஒன்னே முக்கால் வர லைப்ரரில இருந்துட்டு ஒன்னே முக்காளுக்கு அப்புறோ கிளாஸ்க்கு வந்து அந்த புள்ளைகளெல்லா கிளாசுக்கு போயிட்டு செகண்ட் இயர் கிளாசுக்கு போயிட்டு மேம் கெமிஸ்ட்ரி மேம் வராங்க சொல்ட்டு நாங்க இப்பதா சர கொடுக்குதுன்னு சொல்லி மறுபடியு போர்டுல சும்மா அங்க அதுக்கு முன்னாடி எல்லாரு அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு தோழி போட்ல எழுதிட்டாங்க நாங்க வேணுக்குனே அங்க போய் கிளாஸ கட்டடிக்கனு சொல்லி நானு ஒரு பிள்ளையும் அப்டியே நின்னோ முதல்ல பெல்லச்சு அஞ்சு நிமிஷோ கழிச்சு அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு பிள்ளைல பிரியாச்சு கிளாஸுக்கு நாங்க போறோன்னு சொல்ட்டு மிச்ச நாங்க மொத்தோ ஆறு பேர் நின்னுட்டுருந்தோ அப்புறோ பெல்லடிச்சு ஒரு பதினைஞ்சு நிமிஷோ கழிச்சு கூட அந்த ரெண்டு பிள்ளையிலந்து பெய்ட்டு மிச்ச நாங்க நாலு பேர் மட்டு நாங்க வரல லாஸ்ல வரோன்னு சொல்ட்டு அப்டே நின்னுட்டோ தோழி கிளாஸ்லயே சும்ம அப்டிலாந்திட்டு எடுத்துட்டு நின்னோ தோழி அப்போ என்னாச்சுன்னா லாஸ்ட்டா பெல்லடிக்கிறதுக்கு ஒரு பத்து அஞ்சு நிம்ஷோ முன்னாடிதோழி போனோ அப்போ மேல ஸ்டெப்ஸ் ப்லருந்து எறங்கும்போது அந்த சைடு எங்களுக்கு அப்போசிட்ல இருந்து பாக்கும் போது எங்களோட செகண்ட் இயர் கிளாஸ் தெரியு தோழி பாத்தா ரெண்டு பிள்ளையலு பத்து நிமிஷோ கழிஞ்சு போச்சுல தோழி அந்த ரெண்டு பேரு வெளிய நிக்குது நின்னு பாத்தோனே நெஞ்சு வலி வந்தாச்சு சரின்னு சொல்ட்டு அப்டியே நைஸா ஆ டிபார்ட்மெண்ட் மேல ஸ்டெப்ஸ்ல ஏறும் போது எங்கள தேடி கிளாஸ்லருந்து ஒரு பிள்ளைய அனுப்பி விட்டுருக்காங்க தோழி அப்ப அந்த பிள்ள வந்துச்சு அப்ப அந்த பிள்ளட கேட்டோ ஒரு பிள்ளயோட நேமு சொல்லி கேட்டோ அந்த பிள்ளைய வந்து கொஞ்ச வெசவண்டி எங்க கூட தா இருப்பா மாட்டி குடுப் ப்பா அவளோட நேம சொல்லி இந்த பிள்ளை இஃபான எங்கள மாட்டி குத்தால மாட்டி குத்தால நாங்க அங்க இருக்கிற மாட்டிகுட்டல அப்டி கேட்டோ அவோ அதுக்கு அந்த பிள்ள சொன்ன இல்ல யாருமே உங்கள மாட்டி குடுக்கல அப்டி சொன்ன அப்டின்னு சொல்லிட்டு நாங்க கிளாஸ்ல போய் நின்னாச்சி மேம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தங்க அந்த மேம் கொஞ்ச அமைதியான மேம் மேம் நல்லமேம் தா அதனால்தா தைரியமா கிளாஸ் கட்டுடிச்சோ அப்போ வந்து அவங்க பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க எல்லாரு வெளியா நிக்கா பேல்லடிச்சு அஞ்சு நிமிஷோ கழிச்சி போன பிள்ளைடடும் வெளிய நின்னுட்டுருந்திருக்கு நா
ஹலோ
லாஸ்ட் நேர போனனால தப்பிச்சோ அந்த புள்ள ஒரு பீரியட் ஃபுல் ஆ வெளிய நின்னுற்றுந்திருக்கு அவ நல்லா அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டாவது மேம் போன பிறகு லாஸ்டு ப்ரியட் இங்கிலீஷ் ப்ரியட் தோழி அப்ப இங்கீஷ்கிளாஸ் போலானு சொல்லி கம்பைன்னு ஃபிசிக்ஸ்வு ரெண்டு கம்பைன்னு ஆகு இங்கிலீஷ்க்கு ஃபிசிக்ஸ் கூட இங்கிலீஷ்க்கு அப்போ வந்து அந்த அந்த கிளாஸ் போகலானு சொல்ட்டு நாங்க நிக்கு போது எங்களுக்கு தேடி ஒரு பிள்ள வந்துச்சுலா தோழி அந்த பிள்ளயிட்ட கேட்டோம்ல யார் மாட்டிக்கிட்டோ லாஸ்ட்ல மாட்டி குடுத்ததே அந்த பிள்ளையாதா தோழி எங்களுக்கு கூட இருந்த பிள்ள சொன்னோனே நெஞ்சு வலி வந்துச்சு என்னாச்சுஇ ன்ன தோழி நாங்க மேல இருந்திருக்கோ அப்ப அந்த சைடுருந்து இந்த இந்த பிள்ளையு இன்னொரு பிள்ளையும் எங்களோடைய டிபார்ட்மெண்ட் சைடு பாத்துட்டு இருந்ருக்கு தோழி அதனால மேம் டக்குன்னு நீங்க எதுக்கு அங்க பாக்குறீங்க அங்க யாரு இருக்கா யாருக்கா அப்டின்னு கேட் ருக்காங்க தோழி கேட்டோனே இந்த பிள்ளை வந்து எந்திரிச்சு எங்க பேரெல்லா சொல்லிருக்கு தோழி
பாத்தீங்களா தோழி எல்லாருமே அப்டிதா
அதுன்னு தோழி நாங்க கேக்கும் போது அந்த பிள்ளை என்ன சொன்னா யாருமே உங்கள மாட்டி குடுக்கல அப்டின்னு சிரிச்சிட்டே சொன்னா தோழி பாத்தா லாஸ்ட்ல மாட்டி குடுத்ததே அவதா தோழி
ஆமா தோழி எல்லாருமே இப்டிதா தோழி இருப்பாங்க
தெரிஞ்சோனே எனக்கெல்லா அப்டியே ஷாக் ஆயிட்டு அப்றோ வந்து லாஸ்ட்ல இங்கிலீஷ் பீரியட் கொஞ்சோ அந்த பிள்ள ஒரு மாரி பண்ணிட்டுருந்தா இங்க இங்கிலீஷ் பீரியட் கொஞ்ச புக்குக்கு மேம் கூட கொஞ்ச சண்ட நடந்தது தோழி புக் வந்து வாங்கு இங்கிலீஷ் புக்க வாங்கு வாங்குனு எங்கள போட்டு கம்பல் பண்றா தோழி நாங்க வந்து ஆல்ரெடி பி காம் தேர்ட் இயர்ல இருந்து நாங்க வந்து நாங்க ரெண்டு மூணு புள்ளையில இருந்து பை ஹாஃப் ரேட்டுக்கு புக் வாங்கியாச்சு இங்கிலீஷ் புக்கு நேரத்தோட ஆனால கொஞ்ச தப்பிச்ச தோழி ச்ச ரெண்டு பிள்ளைலந்து புக்கை வாங்கல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லருந்து கடனுக்கு வாங்கிட்டு வந்துதிருக்கு ரெண்டா திருப்பி குடுத்தரலா சொல்லி அப்போ வந்து மேம் வந்து கண்டுபுடிச்சு எடுத்து அது கொஞ்சோ பிரச்சனையாச்சு தோழி அந்த வேஷவண்டு ஒரு புல்ல சொல்லி குத்தால தோழி அவ எந்திச்சு அப்டி நின்னுட்டு ஒரு மாரி திமிரா பாத்துட்டு எல்லாத்தையு மாட்டி விடுக்கு ஆமா ஆமா புக்கு வாங்கங்களா புக்கு வாங்கங்களா அப்டின்னு சொல்லி
ஒ அவ்ளோ பெரிய ஆளா இந்த பிள்ள
ஆமா தோழி இர்க்கு அட்ல பாத்தோங்க எங்ளுக்கே நல்லா ஒருமாரி கோவோ வந்துட்டு நாங்க அப்டியே பாத்துட்டே இருந்தோ அப்றோ வந்து இன்னிக்கி காலைல இன்னிக் காலைல குரூப்ல அந்த பிள்ள மெசேஜ் போட்ருக்கா மேம்க்கு மேம் டுடேஸ் போர்ஷனு எங்ளுக்கு சும்மாருக்க வேண்டிதானே எதோப்ப டெய்லியு படிச்சு படிச்சு படிச்சி நல்ல பிள்ள பேரு வாங்கனுன் அந்த ஒரு இது
ஓ சேரி தோழி சேரி
போ லாஸ்ட்ல பல்ப்பு மேம் ரி பாக்கவே இல்ல ரிப்ளேவு பண்ல அவளு நானு எ